ஹலோ ஆ கேக்குதா ஆ ஆ கேக்குதுடா என்ன பண்ற
நானா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானா நானு அதேதா பண்ணிட்ருக்கே ஆனா நானு அது இத பண்ணி இப்ப அம்மா வீட்டுல இருக்கல வேல எல்லா செய்ய வேண்டா சும்மா சுத்தின்னு க்க சுத்தி பாத்துனுக்க போண வாரந்தா வந்தே போண வாரம் வந்து சுத்தி பாத்துட்டே
இப்ப உங்க அம்மா வீட்டயே சுத்தி பாத்துட்ருக்கீங்களா
ஆமா போன வார வந்து சுத்தி பாத்தே இந்த வாரமு மறுபடியு சுத்தி பாத்துன்னு இருக்கே என்னென்ன வேல இருக்குன்னு மட்டு சொல்லிட்டு போயிட்ணு கீழ என்னென்னு வேல இருக்குன்னு மட்டு சொல்லிட்டு போயிட்ணு இங்க குப்பையா இரு கிங்க க்லீனா இல்லை இதெல்லா சொல்லிட்டு போயிட்னு ஆனா நாம செய்
ஆ ஆ ஆ இல்ல நீங்க ஏதாச்சு புது பிளேஸ் போயிட்டு சுத்தி பா த்தா ஓக்கே அம்மா வீட்ல போய் நா சுத்தி பாக்குறேங்கிறீங்களே
அப்டிதா சுத்தி பாக்கனு ம்ச் அதெல்லா தெரியாது ஒரு வார ஆச்சு இல்ல நெரைய சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்கல
ஓக்கே ஓக்கே ம் குப்ப எல்லா செரியா கூட்ட மாட்டீங்களா எல்லா கிளீன் பண்ணுவீங்க அப்டிங்கிற மாரியா
ஆமா ஆமா அப்டிதா அப்டிதா இல்ல கொஞ்ச இது ரோடு பக்கமாவே இருக்குமா கொஞ்ச தூசி எல்லா அதிகமா படியுமா அதனால அவங் அவங்க வந்து கீழவேதா இருக் ஒண்ணு மேல வரவே மாட்டாங்க நானு தம்பி நானு தம்பியு வந்தா மட்டுதா மேல இருப்போ அப்போ வந்து நாங்க சொல்லுவோ அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க எங்களுக்கு தா வயசாச்சு நீங்கதா கொஞ்சு பெருக்கிட்டு போயே அப்டின்னுவாங்க அதுக்கு என் பொண்ணு கேப்பா அம்மம்மா எங்க அம்மா வந்து பெருக்க சொல்றியா நீ அப்டி னு அவோ சொல்லுவ
ம் பாடி கட கூட்டு போயிருக்கீங்க ஏதாச்சு சொன்னா அதனால
ஆமா அவங்க வந்து பாடி கார்ட்லா சொல்ல முடியாது அவுங்க வந்து பேக் ஃபயரு ஆவுங்க எப்போனா அவளுக்கு ஏத்த மாரி அவ மாத்திப்பா
ஓகே
என்கிட்ட எதுனா வேணுனா எனக் சப்போர்ட் பண்ணி பேசுவா இல்ல அம்மா அம்மம்மா கேட்டகூட செஞ்சு தர மாட்டியா பாவ இல்ல அம்மம்மா அப்டின்னு சொல்லுவா அது மாரி நா தா பாவல அதனால எதுவுமே சொல்ல மாட்ட இப்பல்லா நோட் மண் பண்ணி வச்சிருப்ப என்ன குற சொல்லுவாங்கள அப்ப வந்து சொல்லி பத்துவ இல்லம்மா அது அங்கேதா இருந்துச்சு அவந்தா ஒருத்த வருவாங்களா அவங்கதா அவ என்ன பண்ணுவா, ம் வருவா அங்கருந்து காலைல கூட நா சொன்னே டேய் வாடா எங் கூட ட்ரெயின் ட்ரெயின்ல வந்துருடானா அக்கா நா தூங்கிட்டக்கா நைட் லேட்டாவு குந்த மறுபடியு ஆஃபீஸ்ல கால் பண்ணி கூப்ட்டாங்களா மறுபடியு நா போயிட்டன்னா அதனால ரொம்ப டயடு ருக்கு அப்டின்ட்டு வேல செய் ரொம்ப நாளு செய்வோ சண்டே கூட வேல செய்வா அவ அப்றோ என்ன பண் என்னாச்சு வந்தோனே, அ வந்து படுத்துட்டு இருக்கா அது எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க ஆனா மூன்னாட்டி சொல்லமாட்டாங்க அங்கேயே தூங்கிருக்கலா இங்கையு வந்து அவ தூங்கதா செய்றா அப்டின்ட்டு படுத்தா ஏஞ்சிக்க மாட் ப்பதா வந்து கத்தி டே கொஞ்சோ வாச்சு கட வரியு போய்ட்டு வாடா அப்டின் சொல்லிட்டு
ஓகே ஓகே ஓகே மொத்தத்துல அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இங்கயு வந்து ரெஸ்டுதா அ
ஆமா துணி கூட அங்க வாஷ் பண்ண மாட்டா அங்கந்து இங்க எடுத்துட்டு வருவான் அது வேற நா நீ தைய்வு செஞ்சு துணில நீ கை வச்சறாத அப்டின்னுவா ஏன்டா நா அய்யோ எ க எ சட்டல்லா ரொம்ப காஸ்ட்லியாருக்கு நீ வேற இத பண்ற அத பண்றன் சொல்லிட்டு அந்த சாயோ புடிச் ஓ அப்டின்னமோ நானே தொவச்சுக்கிற அப்டின்வா அவ எப்டி தொவைப்பா எங்க அம்மா எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அ வாஷிங் மிஷி லே போட்டாலும் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி போடுவாங்க என்ன பசங்களுக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கும்ன்னு சொல்லிட்டேன் அவன் என்ன பண்ணுவான் புல் மோட்ல வச்சுட்டு அதெல்லாம்மா நான் வெறும் லைட் யூஸ் தான் அப்படின்னு சொல்லி ட்டு கே அப்படிய போட்டுருவான் இனிமே தான் காமெடிலாம் தான் இருக்கும் அப்புறம் அவுங்க மாமாக்கு சண்டை ஒரு மாமா தான் இருக்க அந்த ஒரு மாமாக்கு ரெண்டு பேரும் சந்தா பாப்பாவும் நம்பியும் அவன் எப்பயுமே விட்டு தரமாட்டான் அவங்களுக்கு மாமனா பிடிக்கும் அதனால மாமா பின்னாலே சு த்தினு இருப்பான் அத தம்பி வந்து இப்பதான பொறந்தற்கான தூரவே தள்ளிவிம் பார்ப்பான்
ஓக்கே என்ன நடக்குது எப்படின்னு
அவ வந்து விட்டு கொடுக்கவே மாட்டா அவங்கம்மா மாங்க மாமா மாமா மானுவா அவ எப்படின்னா கொஞ்சு விட்டு குறிப்பா கொஞ்சு நேரோ பாப்பாக்கு குடுக்கலையா போட்டு அடிச்சுட்டு எடுத்துப்பா அந்த மாரி
ஓக்கே ஓக்கே
உங்களுக்கு க்கு பா தங்கச்சி இருக்காளா
எனக்கு அக்கா அக்கா மேரீடு அக்காக்கு ஒரு பாப்பா
ஆ அப்ப சவுங்களும் வீட்லியும் இது மாதிரி நட
ஆமா ஆ அதா அதெல்லா எப்பவுமே என்கிட்ட ஓடி வந்துடுதாகவா வந்தா
தூர மார்க்கல்லா தூர மார்காங்க கல கேட்
பக்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் அவ அந்த டிஸ்டன்ஸ் தா இன்னைக் கூட வருவாங்க இப் ஈவினிங் வரண்டு இருக்காங்க
ஆ பாப்பா என்ன படிக்கிறா
அவ இப்பதா ஒன் ஒன்ற ஒன்னே மு முக்கால் வருஷோ கிட்டத்தட்ட ரெண்டு வர போகுது இன்னு ஸ்கூல்லா சேக்கல ரெண்டு வயசு ஆவப்போது நெக்ஸ்ட் இயர் தா சேத்தனூனு நினைக்
நெக்ஸ்ட் இயர் ஆ நெக்ஸ்ட் இயர் கூட இல்ல நா இப்பல்லா நாலு வயசுல தா சேக்குறாங்க
உம் சும்மா ஏதாச்சும் ப்ரீ கேஜி மாதரி நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சு
ஓக்கே ஓக்கே எப்போ எப்போ பொறந்தாங்க பாப்பா ட்வென்டி த்ரீயா ட்வென்டி ஃபோர்ரா
ஆ ஆகஸ்ட் கண்டிபா ஆகஸ்ட்
ஓகே ஓகே என் பைய வந்து டிசம்பர் ட்வென்டி எய்ட் ட்வென்டி த்ரீ
ஓ ட்வென்டி த்ரீ ஓ
ஆமா ட்வென்டி ரி அவுரு ஆஹ் இப்பதா நா வந்து ஹ பிளே குரூப் போட்டுரு போடலாம்ந்து என் வீட்ல என்னால சமாளிக்க முடியல அவன வச்சுன்னு ஒரு ரெண்டரை வயசு ஆகுது பாவமா தா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்னே முக்க வயசு போய் சேத்த ஆஹ் ஒன்னே முக்க வயசுல போய் சேத்த அப்ப வந்து அவன் வந்து பீ ஹ ஹான் எப்படி சொல்றது பால் குடிஷ்ணே இருப்பா போயிட்டு கொஞ்சோ நேரோ வரு வந்துட்டு அப்ரோ பாத்த அங்க இருக்க இன்பெக் ஷ எல்லா தொத்தின்னு வந்துந்தா இல்ல இல்ல வேண்டா அப்படின்னு நிக்க வச்சிட்டு அது மழ காலம்ன்றதுனால இப்ப மறுபடியு இப்பதா போய் சேர்த்துருக்க சேத்துட்டு சேக்குற இப்ப சேக்ல இல்ல இல்ல பதினேழாந் தேதிதா சேக்கலாம் அவனுக்கு என்ன னா பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணுமா நாங்க வந்து எங்க வீட் அந்த குட்டி ஷ்கூல்பேக் அது மே வந்து பெரிய கொஞ்சோ பெரிய ஸ்கூல் மாரி தா ஒரு அ அதனால அக்காபோற ஸ்கூல்ல சேக்கணுமா அவனக்கு அவ இப்பதா பேச ஆரம்பிச்சிருக்கா ஏனா வீட்டு்ல வந்து நா மட்டுந்தா அவ பண்ணுவ ஆ டிவி போடு டிவி போடு போடுனு சொல்லிட்டு ரே இது பண்ணுவா அ அதனால ஆ சேத்துட்ட
சரி சரி சரி எப்படி இன்ட்ரெஸ்ட்டா ஸ்கூலுக்கு போ இன்ட்ரெஸ்ட்டா போயிருவாரா இல்ல அலுகாச்சி வருமா
ஆ அழுவ்வா ஆ தெரில என்ன பண்ண போறன் சொல்லிட்டு ஆனா அவனுக்கு பசங்களோட விளையாட புடிக்கூ
ஓகே ஓகே அப்டியே போக போக செட் ஆயிரும்னு நினைக்கிறே ஒரு ஒரு வாரம் கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அப்றோ அப்படியேப் பழகிருவாங்க அங்க கேம்ஸ் ஃபிரரெண்டஸு செட்ட ஆயிருச்சு நாவே ஓகே பாதி பிரச்
அவனுக்கு பேச வேற தெரில இப்பதான் வந்து பேசுரா கொஞ்சோ ரொம்ப தெளிவல்லா பேசமாட் ஆ எ பாப்பா வந்து ரொம்ப தெளிவா பேசுவா இவன் வந்து கொஞ்சோ கம்மி தா
ஓகே ஓகே பாப்பா பெரிய பொண்ணு தெளிவாதா பேசு
இல்ல அப்பவே தெளிவா பேசுவா அவ அவ வயசு தெளிவா பேசுவா இவன் வந்து இப்போ இப் இப்போ ரெண்டர வயசு ஆவுது ரெண்டர வயசு ஆக போது இருந்தாலு கொஞ்சோ கம்மியா தா பேசுவா
ஓகே ஓகே பசங்க எப்பவுமே கொஞ்சோ பொறுமையா தா பேசுவாங்க
அப்டித்தா சொல்லி க்கிறாங்க அதயே வச்சு நா நம்புறே அஹ் ஆஹ் ஆ ஃபர்ஸ்ட் கொஞ்சோ நாள் பயந்துட்டோ ஒரு ஒன்ற வயசு பயந்துட்டோ எங்க பேச வே மாற்றாலே அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்றோ ஒன்ற வயசுக்கு மேல தா பேசா ஆரமிச்சா பா புடில ஒரு ரெண்டு வயசுல தா கொஞ்சோ நல்லாவே பேஸ்னா ஒரு ஜன்வரி மந்த்லா கொஞ்சோ நல்லாவே பேஸ் ஆரமிச்டாரு
ஓகே ஓகே ஓகே
பாப்பா பேசு
ஆ ஆ அவ்ளோ வந்து ஒரு சில வார்த்த அம்மா அப்பா அங்க இங்க அந்த மாரி பேசுவா இன்னு கொஞ்சோ தெரியாதுனு வச்சுக்கோங்ளே ஆ மேபி நா ஒரு சிக்ஸ் மந்த்க்குள்ள பேசிறுவானு நெனக்கிறே நம்பிக்க பாப்போ என்ன உங்க பாப்பா எத்த எந்த வயசுல பேசுனா
பாப்பா வந்து ஒரு ஒன்பது மாசோ இருக்குபோதே பேச ஆரம்பிச்சுடுவா ஆ அப்பவே பேசா ஆரம்மனபிச்சிடுவா அவ கொஞ்சோ ஒஷ்டி எப்பவுமே சொல்லுவாங்க பொண்ணுங்க கொஞ்சு லேட்டா பண்ணுவாங்க ஆனா அவங்க எல்லாத்தயுமே கொஞ்சு பீடாத பண்ணா ஆ அப்பவே வந்து பஸ் இது அம்மா அப்பா அது சொல்வா அப்புறோ லேப்டாப் சொல்வா ஏன்னா அதுதா ரெண்டு பேரு வச்சுட்டு இருக்கோமா லெப்டப் லெப்டப் சொல்லுவா அதுவு அப் அப்பறோ நல்லாவே பேசிட் ஒரு ரெண்டு வயசு. க்கெல்லா எல்லாமே பேசுவா.
ஓக்கே ஓக்கே.
அவ வந்து நெறைய தாத்தா. பாட்டீங்க கூடாயிருந்தா. அதனால வந்து நல்லா பேசு. நா இவ வந்து தாத்தா பாட்டி குடலா இல்ல நாங்களேதா பாத்துட்டு இருந்தோ அதனால ஒரு கஷ்டோ பேசுரதுக்கு
ஓக்கேடி ஓக்கே.
அவருமே அதுதா சொன்னாரு டாக்டருமே அதா சொ சொன்னாரு. தாத்தா பாட்டிக்குள்ளலா இருந்தா சீக்கிரமே பேசிடுவாங்க அங்க நா மட்டுந்தா இருந்தே கூட பக்கத்துல இருக்காங்க. ரொம்ப. பேசிக்க மாட்டோ. ஆ எப்பியாச்சு எப்பியாச்சுன்னா இல்ல டெய்லியூ கொஞ்சு அந்த. ஈவினிங் டைம்ல கொஞ்சு நேரோ விடுவோ பாப்பா கூட.
உம்.
இவ. கொஞ்சு அடிக்க அச்சிருவானா. அதனால எனக்கு பயோ அதனால . சொல்லிட்டாங்கன்னா அவங்க வீட். த தாத்தா பாட்டி இருப்பாங்க அதனா என்ன சொல்லிட்டாங்கனா பயோ எனக்கு அதனால.
நம்ம தாத்தா பாட்டி தா கரெக்ட். ரெக்டா இருக்கு.
ம்ச் ஆமா.
ஆ அவங்கன்னா ஏதாச்சு அவங்க வந்து ஒரு கேரிங்கா. பேசுவாங்க அது.
இல்ல அது கூட பேச மாட்டாங்க கொஞ்சு மொறச்சு. திட்டினே இருப்பாங்க எப்ப பாத்தாலு.
அப்படியா ஓக்கே ஓக்கே.
அதனால பேசுவாங்க லைட்டா லைட்டா. பட் அவ பட்டுப்படாத மாதிரி பேசுவாங்க.
உம் ஓக்கே ஓக்கே ஓக்கே.
சப்வே டைம் ஆயிடுச்சு நா அப்புறமா பேசுரே
உம் ஓக்கே ஓக்கே